ஆ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சவுண்டு கிளியரா இருக்கா
ஆ இருக்கு ஓகே
ம்
என்ன பண்றீங்க ஓகே சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு
ம்
ம் ஓகே கோர்ஸ்லா எப்டி போது
ஆ மேஜரா நல்லா போது
ம் ஓகே ஓகே அப்புறம்
அ நீங்க என்ன டேலி குளோஸ்ல எப்டி போது உங்களுக்கு
ஆ ஓகே நல்லா தா போது இன்னைக்குதான் பர்ஸ்ட் டே ஓகே
என்னெல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க பர்ஸ்ட் டேல
ஆ டேலில வந்து இப்போ அக்கௌன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அக்கௌண்ட்ஸ்ல வந்து கோல்டன் ரூல்ஸேலாம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிருக்காங்க அதுதான்
கோல்டன் ரூல்ஸ பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளென் பண்ண முடியுமா உங்களால
ஓ கோல்டன் ரூல்ஸா ஆ ஓகே ஓகே அத தான் ஆஹ் எப்படி சொல்றது உம் ரியல் அக்கௌண்ட்ஸ்ன
நோபல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் ஹலோ